ஹலோ என்ன பண்றீங்கோ
நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா பசங்களுக்கு எப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்ட்டுன்னு பாத்துட்டு இருக்கே
தெரிஞ்சுதா எப்ப ஸ்டார்ட் ஆகுனு
இன்னு கன்ஃபாமா தெரியில ஆனா எப்போ போறாங்கென்றது ஸ்கூல்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணா தா தெரியு
இன்னைக்கி இங்க பசங்களுக்கு ஒன்னா தேதினு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்னா ரெண்டானு இன்னு கன்ஃபாமா தெரியில புக்ஸ் எல்லா வாங்கியாச்சா
எதுமே வாங்குலிங்க இன்னும் போணும் இதுக்கு மேல‌ தா நாங்க ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருந்தோ
ஆ
அதுனால அது போயிட்டு வரவே டைம் கரெக்டா இருந்தது
ஆ
இதுக்கு மேல தா ப்ரீ ஆயிட் இப்யே போயிட்டு வாங்கிட்டு வரணு
சேரி சேரி நானு இன்னு எதுவு பண்ல இனிமேல் தா பசங்க இவ ஸ்கூல் போன பின்னாடி தா எல்லாமே பண்ணணு
ம் ம் என் பசங்கோ மாங்கா சாதம் கேட்டாங்கன்ட்டு நா மாங்கா திருவிட்டுயிருக்கே ம் ஆமா மாங்கா சாதோ வட செய்யலான்ட்டு வட ரெடி பண்ணிருக்கே மாங்காய நல்லா தேச்சு காஞ்சி மொளகா பூண்டு இத கரவேப்பிள அதெல்லா போட்டு தாளிச்சிட்டு மாங்காவ அதுல போட்டு மஞ்ச தூளு பெருங்காயோ அதெல்லா போட்டு ஆப்ஃ பண்ணிட்ணோ அப்றோ ரைஸ் தனியா வெடிச்சு எடுத்து து அதைஎடுத்து மிக்ஸ் பண்ணி கலக்கிடணு
எனக்கு புரில கொஞ்ஜோ புரியிற மாரி நிதானமா சொன்னீங்கன்னா கொஞ்ஜோ டைம் ஆகும் பரவால்லயா சொல் பாத்தீங்களா எப்டி தேக்கணு தலையிலயா
அந்த தேக்கிறது இது வருது இல்ல
ஆ
அத எடுத்து அதுல தேச்சு வச்சுக்கணு மாங்காவ துருவி எடுத்துக்கணு
ஆ துருவி ஆ துருவி துருவி தோல சீ தோல சீவிட்டு துருவணுமா தோல சீவாம துருவனுமா
சில பேர் தோல சீவிட்டு செய்றாங்க சில பேர் சீவாம செய்றாங்கோ டேஸ்டுக்காக
ஆ ஆ
ம் அவுங்க வீடு போவாது
அப்பறோ வெங்காயோ போடுவீங்ளா
வெங்காயோ போடுலா ஆப்ஷனல் தா டேஸ்டுக்காக வேணுனா வெங்காயோ போட்டு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில ஆஹ் பெருங்காய் இதெல்லா போட்டு உப்பு மஞ்சள் தூளு போட்டு எல்லா தாளிச்சிட்டு அதுல கொட்டிட்டு மாங்காவே கொஞ்சோ நேரோ அப்டியே ஸ்டவ்ல வச்சு ஆஃப் பண்ணினு
ஆஹ்
அதுக்கப்றொ வெள்ள சத எடுத்து தனியா வடிச்சு எட்துட்டு அதுல கலை கலந்து எட்த்துக்குணு
நீங்க இதுல எண்ண ஊத்துறது உப்பு போட்றது இதல்லா எனக்கு சொல்லவே இல்ல நா எப்டி சமிக்கிற்து நீங்க சொ
ஆமா மொதல கேஸ் ஆன் பண்ணிடுங்கோ ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்பு எண்ண ஊத்துனு கடுகு எல்லாமே
ஆஹ் எல்லாமேனா
அதுதா சொன்னே இல்ல மாங்கா கடுகு போட்டு கருவேப்ல போட்டு காஞ்ச மொளகா பூண்டு வெங்காயோ இதெல்லா போட்டு கொஞ்சோ நேரோ வதக்கி எடு த்துட்டு அதுக்கப்றமா மாங்கா போட்ணு அதுக்கப்றமா மஞ்சள் தூளு உப்பு பெருங்காயோ இதெல்லா போட்டு ஆப் பண்ணி ஏற்க்கணு அதுக்கப்பறமா சாதத்த எடுத்து அதுல போட்டு கலந்து எடுக்குணு
ஆஹா
நீங்க என்ன பண்ணீங்க என்ன இவ்ளோ கேக்குறீங்ளே
நான் முட்ட கொழம்பு சாதோ
முட்ட கொழம்பு ஈஸியா
அ முட்ட கொழம்பு ரொம்ப ஈஸிங்க வெறு இஞ்சி இஞ்சி பூண்டு வெங்காயோ தக்காளி தேங்கா இதெல்லா மிக்சில போட்டு கூட கொஞ்சொ பட்ட லவங் கோ ஏலக்கா கசகசா சோம்பு இது எல்லாமே சேத்து போட்டு ஒன்னா மிக்சில அரச்சிட்டங்க
ம்
அத அரச்சிட்டு அதுக்கப்றோ எடுத் தாளிக்கும் போது எண்ண ஊத்தி கடுகு கருவப் பில்ல போட்டு அ இந்த அரச்ச மசாலாவ எடுத்து போட்டு நல்லா என்னை பிரிய வதக்கிடுவே வதக்கிட்ட பின்னாடி எண்ண பிரியும்போது ஆஹ் மொளகா தூளு மஞ்ச தூளு அதெல்லா போட்டுட்டு நம்ப முடிஞ்சா கர மசாலா இருந்தா போட்டுக்கலா இதெல்லா போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கடசில முட்டைய எடுத்து ஊத்தி ஒடச்சு ஊத்துவே நானு ஒடச்சு அப்டியே ஒரே எடத்துல ஊத்
ஒரு சில பேரு வேக வச்சுயு போட்றாங்க ஒடச்சு ஊத் த்றாங்க உம்
ஆஹ் நா ஒடச்சு ஊத்திடுவே ஆமா ஒ ஒடச்சு ஊத்தி அப்டே கலக்காம கொஞ்ச நேர மூடி வச் வச்சுட்டேனா அது முழுசு முழுசா தெரியு அது மாறி செஞ்சுட்டு கட்சில கொத்தமல்லி தூவி எறக்கிடுவோ சாப்ட்டாச்சுங்ளா நீங்க மாங்காஸ் செஞ்சி
இல்லைங்க இப்பதா ரெடி பண்ணிட்டு இருக்கே திங்கக்கெழம் அதா ஸ்கூல் போய்ட்டு அப்டியே புக்ஸ் வாங்கினு வர்லான் இருக்கே ஒன்னு பண்ணுங்கோ வேற அட்ட போட்த்தரீங்ளா நீங்க சும்மா தா
நா சும்மா இல்லிங்ளே எனுக்கு ஏ பசுங்க வேலுயே நா செய்யற்துல்லிங்க
அததாங்கோ கேட்ட
இல்ல நீங்ளே போட்டுக்கோங்க வீட்ல எப்டியு ஃப்ரீயா இருப்பீங்கனா இல்ல இல்ல ஒக்காந்து போடுங்க நீங்களே இல்ல உங்க வீட்ல யாராவ்து இருந்தாங்னா ஒக்கார வெச்சி போட வெய்ங்க நா போடுவ அட்டையல்லா போடுவ ஆனா நா நே சோம்பேறின் ட்றதுனால சரியா அந்த வேலியலா செய்யிற்தில்ல
அப்ப இந்த வேல எப்டிங்கோ செய்வீங் நீங்கோ
சமைல் மட்டுந்தாங்க செய்வ நானு சமையல் செய்வ சாப்புடுவ மீதி வீட்டு வேல வீட்ல இருக்குறவ்ங்க அவ்ங்க இவ்ங்க பாத்துப்பாங்க
காருங்கோ புக்ஸ்க்கு நாந்தா போய் வாய்ன் வர மாரி இருக்கு போயிட்டு வெயில் வேற எப்டி போறதுன் யோஸ்ச் வெயில் இருக்கா
கொட புடுச்சுட்டு போங்க வெயில் இருந்ததுனா
அப்ப கூட நீங்க ட்ராப் பண்ண மாட்டீங்ளா
வேணுனா வரே
உம்
நா நடந்து போய் தா ட்ராப் பண்ணனு பரவால்லயா
இல்லைங்க நீங்க வரேனா டூ வீலர் நா அரேஞ் பண்றே நீங்க ஓட்டுவீங்ள எனக்கு அவ்ளவா ஓட் வராது வண்டி ஆ அதனால ஓகேனா ஃப்ரெண்ட்யாருக்கிட்னா வாங்கி வாங்கிடுவ
ஆ செரி சேரி ஆனா நானு வெயில்ல சு சுத்த மாட்டேனே
அப்டியா ஏ கர்த்ருவீங்களா
ஆமாங்க வெயில்ல போனாலே நா ரொம்ப கர்த்துருவை
ஓ ஹோ நாங்கலௌ சுத்துவோங்க எங்க அம்மா கருகுட்டுனே இது பண்ணிருக்கானு எங்க அம்மா கருத்துட்டாலு பரவால்லன் சொன்னே கொஞ்சோ கலரா தெ கிட்டு இருகாங்க
ஆ இருக்குலா அதனால உனுக் பயோ இல்ல எனக்கு அப்டி எல்லா இல்லிங்க அப்புறோங்க எங்க பசங்க இப்பதாங்க சாப்டு முடிச் ச்சிட்டு
ம் இவங்கல்லா இப்பதா ஒவ்வொருத்தரா குளிச்சுட்டு வராங் ம்
பரவாயில்லங்க நீங்களே நிதானமா எல்றீங்க
அவ்வளோதா ஸ்கூல் லீவு வேற என்னா பண்ற சீக்கிரமா எழுந்சி கொஞ்சோ பொறுமையதா எழுலாமே ரெண்டு பேரு ஒரு பைய ஒரு பொண்ணு பைய வந்து டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்துக்கு போறாங்க
ஆ
பொண்ணு வந்து இப்ப எய்த்துக் போறாங்க
அப்படியா டென்த் முடிச்சுட்டு என்ன குரூப்ல சேக்கலானு இருக்கீங்க
ஃப்ஸ்டு குரூபு சேர்க்கலான்ட்டு இருக்கொ
ப்னா ஃப்ஸ்டு குரூப்னா
உம் செரி அவங்க சாய்ஸ் தா விட்ட அவங்கோ எ என்ன முடிவுன்டுனு ஃபஸ்டு காமர்ஸ் எடுக்கிறே அப்படின்னாங்க அதுக்கப் அப்புறமா சரி இது எடுத்த ஒரு ஆப்ஷனலா அப்புறோ என்னனா கூட பாக்கலா அப்டின்ற மாரி யோசிச்சு வச்சு அதுதா அதுதா நானு சொல்றே எங்க கேக்குறாங்கோ அவருக்கு என்ன விருப்பமோ அதுபடி எடுத்தாதா கொஞ்சோ நல்லா இருக்கோ ஆஹ் நல்லால்ல வீட்ல எங்க அது ஒத்து மாட்டேன்றாங்க
ம் யாரையு பக்கத்துல பேச வேணான் சொல்லுங்க கொஞ்சோ
ம் சரிங்க அதனால வந்து அவுங்க விருப்பப்படி இப்போ பாக்கலா காமஸா இல்ல பயோமேக் செரு எடுக்குடாண்டு ரெண்டு ஒரு முடிவுல இருக்கோ இன்னு உம்
ஓ ஒ ஒ
ம் ம் இதுக்கு மேலதா என்னான்ட்டு முடிவு பண்ணு உம்ம்
வேற நீங்க எங்கனா வெளிய எங்கனா போயிட்டு வ நீங்களா ரிலீவ்ல
ஆமாங்க ஒரு ட்ரிப் ஒண்ணுதா போயிட்டு வந்தோ கேரளா வரைக்கு.
ஏ கேரளா வெரிக்கூ போனீங்களா? செரி செரிங்க அடுத்த முற போன் பேசும்போது கேக்குறே நா என்னனென்னு னே சொல்லுங்க
ஆஹ் கண்டிப்பா என் ஃப்ரெண்டு போயிருக்காங்க நேத்துதா பஸ்ஸூ வெச்சு ஆ ஆ ஆ ஆ போயிருக்காங்க எல்லா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட அவுங்க வந்து இப்போ போயிருக்கிறது வந்து து இது வாகமான் போயிருக்காங்களா நல்லா இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க
ஆமா நா கூட கேள்விப்பட்டிருக்கே எங்க தம்பியு சொன்னாங்க முந்தா நேத்து நாங்க அங்க போம் போது வாங்க்மான் போங்க ஃபுல்ல பனி மூட்டமா இருக்கு நல்லா இருக்கு
ஆமா இப்ப எல்லா அங்கதா போயிருக்காங்க வாக அமானுக்கு
ஓ அந்த இடம் தான் போக சொன்னாங்க செரி எங்களால போக முடியல
அதுதான் அவங்களுக்கு போன் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க வாகமான் வந்திருக்கு நல்லா இருக்கு அப்டீ ன்ட்டு
நீங்களும் பாத்தீங்களாங்க வீடியோ கால்ல
வீடியோ கால் இன்னும் அவங்க அந்த எடத்துக்கு போல ஜஸ்ட் ரீச் ஆயிட்டு இருக்காங்க ஆ ரெஃப்ரெஷ் ஆய் இருக்காங்க எல்லாம் சாப்ட்டுட்டு கிளம்பிட்டு அங்க ஆ போயிட்டு வேணா போடுறே வீடியோ கால் அப்படின்னு சொல்லிருக்காங்க
வீடியோ கால் போட்டு பாருங்க எப்டி இருக்குதுனு நல்லா இருந்ததுன்னா பாக்கலாம் நம்ம நேர்ல போய் பாக்கலனா கூட அட்லீஸ்ட் வீடியோ கால்லயாது பாத்துக்கலாமே
ஆ அதுக்குதா அதுக்குதா சொன்னேன் போனா பண்ணுங்க அப்படின்னு
சரிங்க நீங்க சொல்லிட்டு கட் பண்ணிறீங்களா
செரிங்க செரி வக்கிட்டிங்களா
உங்குளுது இத ஆயிடுச்சிங்களா ஓகே வச்சுருங்க
ஆ ம் பாய்
இந்த